ஹலோ
ஆ ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஆ என்ன பண்றிங்க சாப்டிங்களா
ஆ மத்யான லன்ஞ்ச் முடிஞ்சிச்சி உ இப்போ ஸ்நாக்ஸ் டீ டைம் முடிஞ்சிச்சு எல்லாமே
ஓ அப்டிங்களா ஓகே ஓகே
உ நீங்க சாப்டிங்ளா மத் ஒன்னுலங்க வீட்ல சும்மதா இருக்கே ம் நீங்க என்ன பண்றீங்க
நா படிச்சி முடிஸ்ட்டு ஒன்னியரா ஒர்க் பண்ணிட்ருக்க
ஓகே ஓகே
நீ இப்பதா அப்ற என்ன என் ஏந்து நீங்ளா வில்லேஜ் சைடா மேம்
ஆ புரியில
வில்லேஜ் சைடா வில்லேஜ் சைடா சிட்டி சைடா
ம் சிட்டி தாங்க சென்னைங்க
அச்சச்சோ வெயில் போலியே அப்போ ஆ வெயில் தாக்கே அதிகமாருக்கா அங்க
இல்லயே கூலிங்காருக்கே ரெண்டு மூண் நாளா மழ பெய்யுது திடீர்னு சாரல் அடிக்கிது ஆமா ஆமா இங்க எப்போ வெயில் அடிக்கு மழையடிக்குலா சொல்லவ் முடியாது காலைல ஃபுல்லா வெயிலடிச்சா ஈவினிங் ஆனா மழ பெய்யு
ஆமா ஆமா சென்னைய பொறுத்த வரைக்குமே அதா
ம் நீங்க எங்க இருக்கிங்க
எல்லா இந்த சைடு கிராமத் சைட் நாங்க
ஓகே ஓகே செரி செரி அங்கல்லா எப்டி இருக்கு. கிளைமேட்டு
ஆ கிளைமேட்லா எப்டி சொல்றது இப்ப ரீசெண்டா வெயில் தா இங்க அதிகமா இருக்
ம் சேரி சேரிங் அங்க நீங்க எது அது விவசாய தா பண்ணுவீங்ளா
ஆ விவசாயலா பண்ணிட் தா இருக்கோ ஆல்ரெடி
ஓகே ஓகே நீங்க பண்றீங்ளா
ஆ
நீங்களா பண்ணுவீங்ளா
ஆ ஆமா ஆமா
ம் ஓகே ஓகே என்னெல்லா போடுவீங்க விவசாயலா அந்த நெல்லெல்ல சொல்வீங்ளா
ஆ மேம் ஒரு நிம்ஷ இருங்க
ம்
ஆ நைன் லேக்கு மேம்
ஓகே
ஆ அவான் ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ அ மேம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ என்ன பண்றீங்க
லோ இல்ல நீங்க விவசாய பண்றன் சொன்னிங்களே என்னென்னா பயிரல்லா போடுவீங்க என்னென்ன வெளச்சல் பண்ணுவீங்க
ஆ நெல்லு அந்த மாதிரி இதான மேம் நீங்க மோஸ்ட்லி அதிகமே
ஆ காய்கறியலா
காய்கறில்லா இங்க அதிகமா இல்ல மேம் நெல்லு தரபுஷ்ணி வெள்ளயரி அந்த மாறி மட்டு தா மேம் இங்க ஆமா மோஸ்லிங்க் அதா எல்லாமே அதா
அந்த பூக்கள் அதெல்லா போட மாட்டாங்ளா
ஆ பூக்கல்லா எங்க சைட் இருக்கு பட் ஆனா இல்லோ உள்ளோ ஒண்ணு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் அந்த சைட் போனா கண்டிப்பா பூக்கள்
ஓகே ஓகேன்
உம் ம
என்னா ட்ரிப் எங்கனா போயிர்க்கீங்களா
டியூஷன் ல்லா ஹ போனதில்ல மென்டா வர்க் பண்ற மேம் சரியா மேம் நா கால் பண்றே எனக் ஒ வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிர்ச்சு கோச்சிகாதிங்க
ஓகே ஓகே ம்